பி வணக்கம் சாப்டிங்களா நல்லா இருக்கீங்களா வீட்ல நல்லா இருக்காங்களா
எல்லாருமே நல்லா இருக்காங்க சாப்ட்டு போட்டு சும்மாதாங்க உக்கான்ட்டு இருக்கே நீங்க என்ன பண்றீங்க வீட்ல எல்லாரும் சாப்ட்டாங்களா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்குறாங்களா
வீட்ல எல்லாருமே சாப்ட்டாங்க எல்லாருமே நல்லா இருக்குறாங்க அப் அப்பா வேலைக்கு போயிருக்காங்க அம்மா வெளியே உக்காந்து பேசிட்ருக்காங்க நான் சும்மாதாங்க இருக்கேன் உங்க வீட்ல எல்லாருமே என்ன பண்ணிட்ருக்காங்க
போயிருக்காங்க மனைவி பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிருக் காங்க ஒரு வாரமா அந்த ஒரு வாரத்துக்கப்பறந்தா வருவாங்க
செரிங்க
நா சும்மாதாங்க இருக்க
சேர் சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க நீங்க உணவுலா அருந்துயிட்டீங்களா இல்ல மதிய உணவுக்கு என்ன பண்ண போறீங்க இல்ல சாப்ட்டீங்ளா அவ்ங் ஊருக்கு போய்ட்டாங்கிறீங் நீங்கதா சமக்கிற மாரி இருக்குங்ளா இல்ல
நம்ம எப்பமே நம்ம தனியா சமச்சு சாப்ட்டுக்கணுங் ஏன்னா யாருக்கும் பாத்தீங்னா தொந்தரவு குடுக்க மாட்டங்க ஏன்னா எங்க அம்மா அப்பா அண்ணல்லா தனியாதா இருக்குறாங்க பக்கத்துலதா இருந்தாலு அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு படி அரிசி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு படிக்கி செலவாகும்லங்கனு பாத்துட்டு எங்கிட்ட இருக்குற அரி சி வெச்சி நா ஒரு படி போட்டு சமச்சு சாப்ட்டுப்பணுங்க
அப்டி எல்லா என்னத்தங்க உங்க அவ்ங்க போட்றதுல ஒரு அரப்புடி போட்டாங்னா உங்களுக்கு ஆய்க்கு போய்ரு எதுக்குங்க இப்டி போட்டு யோச்சுக்கிட்டு தேவை இல்லாத வேலைங்க
ம் இப்ப பாத் இப்ப பாத்தீங்னா கத்தார்ல பாத்தீங்னா தீ விபத்துங்க அதுல பாத்தீங்னா இந்தியர்கள் பன்னெண்டு பேர் உயிரிழப்புங்க
இங்கே கத்தார்ல எதுலிங்க தீ விபத்து
அது ஒரு ஆலை இல்லைங்க தொழிற்சாலை தொழிற்சாலை இல்லைங்க
சேர் சேரி நீங்க என்னங்க தீ விபத் தீ விபத்து அந்த விபத்து இந்த விபத்துன் போய்கிட்டேதா விபத்தாய்க்கிட்டேதா இருக்குது மக்கள் தொகை கொறஞ்சுகிட்டேதா இருக்குது ஏறிக்கிட்டேதா இருக்குது என்னாத்த சொல்றது
இல்லைங்க எப்டி பாருங்க டெய்லி டெய்லியுமே ஒ ஒரு நாய் எப்டி செ எறந்து போறாங்க பாத்தீங்களா ஒரு இறப்பு டெய்லியுமே இறப்புன்னு இருக்குது ஒரு பத்து இறப்புன்னா ஒரு பத்து பெறப்பு இருக்குது போலங்க
இல்ல இல்லைங்க இப்ப வந்து பாத்திங்கன்னா நாட்கள் போறது பாத்திங்கன்னா ஒரு நூறு இறப்பு இருக்குதுன்னா நூத்தம்பது பிறப்பு தாங்க வருது இறப்புகள் தாங்க கம்மியா இருக்கு இறப் அஹ பிறப்புகள் தாங்க கம்மியா இருக்கு இறப்புகள் அதிகமாதான் போய்கிட்டு இருக்கு
ஆமா ஆமாங்க என்ன சொல்றதுங்க ஏன்னா பாத்தீனா உம்ம் சொல்லுங்க
இல்லைய்ங்க பன்னெண்டு பேர் தெர்லனு போட்டிருக்காங்க அது எந்த மாதிரி தொழிற்சாலைங்க அது
அது என்ன மாதிரி தொழிற்சாலைனு நமளுக்கு தெரியாதுக்கு ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்டாங்கனு சொல்லிப் போட்டிருக்கானுங்க ஆனா இறந்துட்டாங்கனு கேக்குறப்பவே மனசளவுல கஷ்டமாதானேங்க இருக்கு அவேங்க ஒரு அம்மாப் அம்மா அப்பா ஃபேமிலிக்காக முன்னேத்தன்னு சொல்லிதான் போயிருப்பாங்க ஒரு
கண்டிப்பா கண்டிப்பாங்க
ப்பவங்க கொழந்தை குட்டியை விட்டுதான் போய் ஃபாரின்ல வேலை பார்ப்பாங்க இப்ப பார் தீங்கன்னா அவுங் கொழந்தை குட்டிலாம் ஆனாதயாதான் இருக்கும்
ஆமாங்க இப்ப ஒண்ணும் இல்லைங்க இப்ப இராணுவத்துல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க இராணுவத்துல இருந்து அஹ் எ ஒரு விபத் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா விபத்தாகும் இந்த மாரி ஏதாவது ஒன்னு நடக்கும் அப்படின்ங்கன்னா அவுங்களுக்கு வந்து முன்னாடி தெரிஞ்சிருக்குங்க இந்த மாரி நடக்கும் அப்டின்னு ஆனா இந்த மாரி தொழிலுக்கு வெளிநாட்டுகள் போய் இந்த மாதிரி நடக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம் சேர்த்தலுல்லானு பாத்தா வெளியூறக்குள்ளே இப்படி இருந்துசுன்னா என்னங்க பண்ண முடியும்
ஆமாங்க இப்ப தொழிலு என்னங்க திடீனு தீவிபத்து எப்டிங்க வரும் எல்லாம் ஹ் இது வேணும்னு பண்ணாதா எதுக்காக எப்டி நடந்தது யாருக்குங்க தெரியும்
பாரின்ல நடந்திருக்கு என்னன்னு தெரியலிங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இஹ் ஆஹ் எப்டின்னா கவனக்குறைவா கூட இருக்கலாங்க இது எதனாலன்னு தெரியல
பாக்கலாங்க இல்லன்னா ஹ் வெப்பலை அதிகமா இருக்கறனால கூட ஏற்பட்டிருக்கலாங்க ஒன்னும் பண்ண முடியாது
உம் ஆமா ஆமாங்க
கண்டிப்பா இருக்கலாம்
செரி விடுங்க எதுவா இருந்தாலு அவுங்க ஆத்மா சாந்தியடைறக்கு பிரேயர் பண்ண வேண்டியதாங்க
கண்டிப்பாங்க அப்ப ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ஏன்னா இறந்துட்டாங்க அவுங்க குடும்ப இனிமேல் எப்படி என்ன ஆவ போதுன்னு தெரியலங்க
னா கர்த்தருக்கு போய் அவன் வேலை செஞ்சினு உம் மக்களுக்காக சே என்னத்த சொல்லறதுங்கன்னா என்னால பேச்சே பேசவே முடியலைங்க அப்படி இருக்குதுங்க இதெல்லாம் கேக்குறப்ப நேத்து பாத்தீங்கன்னா ஒரு வாயு வாயு தாக்கி ஒரு எட்டு பேரு ஒன்பது பேரா இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் கூடத்துல ஒரு பதினஞ்சு பேரு டெய்லி டெய்லியுமே இப்டிபல்லா நடந்ததுன்னா என்னங்க பண்றது
கஷ்டம் தாங்க அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளயே பக்கத்துலயே கேள்வி படும் போதுல்லா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன்னா இது நம்ம ஊருங்கறனால என்ன கஷ்டம்தாங்க வெளிய ஊரா இருந்தானா உள்ள ஊரா இருந்தானங்க மக்களும் மக்கள் தானாங்க த சொல்றாங்க
ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுலயே பாத்தீங்கன்னா இது மழையல்லாம் பாத்தீங்கன்னா அம்பது சதவீதம் பாத்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்காங்க ஆமாங்க ஏழு மாவட்டங்கள பாத்தாலு நூறு பர்சன்டேஜ் ஆமாங்க தமிழ்நாட்டல மொத்தமா சேத்தி பாக்கறப்ப ஐம்பது சதவீதம் பத்தின்னா மழைக்கு மழ பெஞ்சிருக்காமங்க அதிகமான ம பைத்துகுள்ளதா பாத்தீன்னா வானிலை மையம் அய் அறி அறி அறிக்கை விட்டுருக்காங்க
பரவாயில்லைங்க அந்தந்த ஊர்ல மழ பேயுதுங்க நம்ம ஊர்லயு மழ பேஞ்ச்சா பரவாயில்லைங்க இங்கெல்லா வெயில்தா போட்டு கொழுத்துது இங்கே வந்து அம்பது சதவீதோ அந்த மாறி இல்லைங்க ஆரம்பிக்கற்துன்னா பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை ல ஜூன்லயு ஆரம்பிச்சுருக்கலா இப்போ வந்து ஜூன்ல ஒண்ணுல இருந்து இப்போ வரைக்குமே மழ சுத்தமா எதுவுமே கெடையாதுங்க மழை தூரலுமே எதுவுமே வர்லைங்க இது ஜூலைல ஏதோ வந்தாலோ வர்றக்கு வாய்ப்புகள் இருக்குலாங்க மழ வந்து சின்ன நடக்கு மனசுக்கு கொஞ்சோ குளிச்சியா இருக்கு விவசிகள் ஆ மகிழ்ச்சி ஆவாங்க
ஆமா ஆமாங்க ஏன்னா விவசாயங்கத்துக்கு முக்கியத்துவோ கொடுக்கணுங்க ஏனா மழ வந்தா தா அவங்களோட பொழப்பொ நடக்கு அது போக நம்மளுக்கே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பத்திங்க தூக்கரு தூங்கறக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சௌரியமா இருக்கு பாத் தீங்கன்னா கசகசன்னுருக்காது அது மழ பெஞ்சுகுட்டே வாய்கால்ல டாம்ல பத்தீங்கன்னா தண்ணி நெறைஞ்சிருக்கு அந்த
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அது மட்டு இல்லலைங்க இப்போ நீங்க வந்து மழ பெஞ்சிட்டே இருந்துனா வந்து நமக்கு டிச் அண்டு அட்வான்டேஜு இருக்குதுங்க என்னன்னா கரண்டு வந் பவர் வந்து அதிகமா கட் பண்ரு வானுங்க ரொம்ப மழை தூறல் வந்தாலே ப பற நிறுத்திடுவாங்க நிம்ஷ அப்டியே நிருத்திட்டு நமக்கு போட்டு ஆவி வாங்குவானுங்க எப்போ இப்ப ஒண்ணு சின்னு சிறிதா தூறல் வந்தாலுமே ஒரு மணி நேரோ இரண்டு மணி நேரம் ஆ நிறுத்தி வெச்சா நம்ம நேரங்க என்னங்க ஆவுருது
எங்களுக்கு அத பத்தி பிரச்சன இல்லைங்க ஏன்னா கரண்டு போச்சு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா யு பி எஸ் வெச்சிருக்குங்க அது பாத்திங்கன்னா ஒரு பத்து மணி நேரோ கொடுக்குங்க பவர் பேங்க் பத்து மணி நேர கொடுக்கு அது பத்து மணி நேரத்துக்கு மேலயே கரண்ட் என்ன பண்ணாலு இன்னொரு பேட்டரி இருக்கு அத எடுத்து கழட்டி மாட்னு அது ஒரு பத்து இருவது மணி நேர பக்க கொடுக்குங்க அது ஒன்னு பிரச்சன இல்லைங்க ஒரு நாளைக்கோ அதுல கெப்பாசிட்டி இருக்குது
பரவாயில்லைங்களே இந்த வசதி வைப்பு உங்ககிட்ட இருக்குன்னா பிரச்சனையே இல்லைங்க ஒரு ஒரு நாள் கூட கரண்ட் இல்லைன்னா கூட நீங்ங சமாளிச்சுக்குவீங்க எங்களுக்கு அப்டி கெடையாதுங்க எங்க கிட்ட அந்த மாரி வசதி வாய்ப்பு இல்ல நாங்க எங்களுக்குல்லா ஆஹ எப்டினாவது மின்சாரம் நிறுத்தப்படுதுன்னா எங்களுக்கா கொஞ்ச செரமங்க
எங்கள பாத்தீங்க ஏன்னா இங்க கொழந்த குட்டி எல்லா இருக்குதுன்ட்டு நா ஒரு ஏற்பாடே பண்ணி வெச்சிருக்கே அதே பாத்தீங்கன்னா நாங்க பாத்தீங்கன்னா இந்த யூ பி எஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டி வி ஆ ஒரு காரு ஒரு மிக்சு அந்த மாரி போட்டுக்கலா போட்டுக்கலாங்க
சரி சரிங்க பரவாயில்ல பரவாயில்லங்க எப்டியு ஒண்ணுங்க நீங்க எதா மா மிச்சாரம் இல்லாத நேரத்துல இந்த மாரி ஒரு உடனடியா இது நமக்கு பேக்கப் இந்த மாரி வெச்சிருக்கீங்க பரவாயில்லைங்க நல்லதுதாங்க
ஆமா இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லங்க தூக்கோம் வந்து தடப்படக் கூடாது இல்லங்க நம்மக்கு தூக்கோ தடப்பட்டாலு கொழந்தைக்கு தூக்கோ தட தடப்படக்கடாது இல்லங்க கொசு கடிக்க கூடாது அதெல்ல பாக்குறங்காட்டி நாங்க இந்த மாரி ம்
அதாங்க உங்க எண்ணம் வந்து நல்லாதா இருக்குங்க இப்போ உங்களுக்கு என்ன ஆனாலு பரவாயில்ல கொழந்தைகளுக்கு எந்த எ டிஸ்டர்பன்ஸ்ஸு இருக்கக் கூடாதுன்னு பாக்குறீங்க பரவாயில்லைங்க எண்ணங்கள் நல்லதா இருக்குங்க
ஏன்னா எனக்கு பொறுத்தளவுக்கு ப எண்ணம் போல் வாழ்க்கைங்க எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த எண்ணம் எண்ணம் வந்து நல்ல எண்ணங்களா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல வெற்றி வந்து நெறைய புன்னியம்க
ம் ம் ம் கூட இருக்கவங்கள நம்ம பாத்தக்கிட்டா மேல இருக்கவ நம்மள பாத்துக்குவானுல்லிங்க அந்த ஒரு நம்பிக்கையில தாங்க போயிட்டு இருக்கே
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து கூட இக்கவங்கள யாராச்சி பாத்துக்கிட்டீங்கன்னா மேல இருக்க ஒருத்த கண்டிப்பா உங்கள பாத்துக்குவா பாருங்க
ம் ம் அப்படித்தா நா போயிட்டு இருக்கே என்னா நம்ம வீட்டுல சேஞ்சாயிடுச்சினா மத்த வீட்ல சேஞ்சாயிடும்ல இது ஒரு எல்லாம் எல்லா ஒரு மாறுபாடு தாங்க எல்லாத்தையும் மாத்த முடியாட்டியு நம்ம படிப்படியா மாத்தலாம்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இந்த மாற்றங்கள் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் வர்றத வந்து தவிர் தவிர்கலாங்க
ஆமாங்க இந்த மாற்றம் ஏமாற்றோ நல்லா இருக்குங்க
கண்டி கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏன்னா இப்ப இப்ப இருக்க காலகட்டத்துல எப்ப என்ன நடக்குன்லா சொல்ல முடியாதுங்க என்ன எண்ணம் உங்க எண்ணம் வந்து உங்க வந்து முன்னேத்துங்க
இந்த எண்ணத்த ஒரு நல்ல ஒலிய வெச்சுக்கங்க அவ்வளோதாங்க சொல்லுவே
எனக் ஒன்னு வேணு எனக்கு இதுதா வேணு இதுதா வேணும்னு நெனைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆ உங்களுக்கு எப்டியு ஒன்னுங்க அதுக்கான ஏற்பாடு உங்களுக்கு சூழ்நெல உங்களுக்கு மாத்தி குடுத்துருங்க ஆனா நீங்க வந்து அத வந்து எதுவுமே பண்ண கூடாது நீங்க வந்து ஒன்னு இப் ஒன்னு வேணும்னா அதுல நிக்கனு கான்ஃபிடண்டா மாத்திக்கிட்டே இருக்க கூடாது
நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க இந்த மாரி உங்களுக்கு வந்து எப்டின்னா என்ன சொல்றதுன்னு தெரியலிங்க நல்லாதே நடக்குங்க பாக்கலாங்க ம் ம் வெற்றி வாகையை சூடனு சேர் உடுங்க எல்லா நல்லா தா நடக்கும் பாத்துக்கலாங்க பாருங்க நீங்க இனி இன்னைக்கி வேலையு பாருங்க சொல்லுங்க இப்பவே
இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுல டயர் எல்லா ஓட்டி இருக்கீங்களா
ஆ ஓட்டி இருக்கங்க
அப்பெல்லா சின்ன வயசுல பார் டயர்லா ஓட்டுறப்ப குச்சி வெச்சி டயர அடிச்சி அடிச்சி ஒட்டி ஊரு ஃபுல்லா சுத்திட்டு இருப்போ பாத்தீங்களா
ஆமாங்க ஏதாவது ஒரு இது ட்ராயர டவுசர போட்டு எதோ ஒரு பனியன போட்டு
ஹ
த நம்ம எப்டி இருக்கோ என்ன எதெல்லா தெரியாம போட்டு டயர போட்டு தட்டி ஜாலியா இருந்தோ ஆமா முடியாது முடியாது நம்ம வளந்தாச்சிங்க நமக்கு வயிசாகுதுங்க அதனால நமக் இது அந்த இது மெச்சூடுன்னு சொல்லுவாங்கில்லங்க அந்த மாரி ஆனா அதுக்கப்புறோ நம்மளால அந்த நம்போ பழைய இது எல்லா பண்ண முடியல பாத்தீங்களா
ஆமா இப்பவு அதே மாரி பண்றவங்கள பாத்திருக்கீங்களா
ஆ பாத்திருக்கேங்க நீங்க பாத்திருக்கீங்கலா
நா பாத்ததில்லிங்க ஏன்னா இப்ப இருக்க ப பசங்க எல்லாருமே மொபைலுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க சைக்கிள் டயர உருட்றானா அதெல்லா உருட்டெல்லா தெரியாதுங்கிறாங்க ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மொபைல் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ம அந்த காலத்தோட வெளையாட் ட்டு அந்த பொம்பரோ விட்றது கோலிக்குண்டு அந்த இது சின் சின்ன விளையாட்டுகள் எல்லா பாத்திங்கன்னா கல் அடிச்சி விளையாட்றது அந்த இதெல்லா எதுமே இல்லைங்க இப்பெல்லா பாத்தீங்கன்னா
காவியம் மணிக்காவியம் அந்த ஆமாங்க அந்த மாரி அவுங்களுக்லா எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க என்னத்த சொல்றதுங்க
நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாங்க
சந்திக்கலாம் சிறிய இடைவெளி விட்டு சந்திக்கலாங்க நன்றி வணக்கங்க
நன்றி வணக்கம்
நன்றி நன்றி